ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
நல்லாருக்கே
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்க
எல்லாரும் நல்ல இருக்காங்க சாப்டிங்ளா வேலையெல்லாம் முடிசிட்டு தோழி இப்போ வந்து கொழந்தைங்க ஸ்கூல் போயிட்டதுனால எல்லா வேலையும் சீக்கிரமாவே முடிச்சிருவேன்
அப்டியா தோழி செரிங்க
ஆமா
மதியானம் என்ன சமைச்சிங்க
ஏன்னா இப்ப வந்து நம்ம இப்ப எந்த டாபிக் பத்தி பேசலாம்னு சிறுதானிய உணவுகளை பத்தி பேசலாமா தோழி
தோழி இதுல தலைப்பு அப்டிங்கறத யூஸ் பண்ண வேண்டாம்
ஓகே
ஆ நாமோ நம்ம சும்மா பேசுவோமே அதுக்கப்புறம் ஏதாவது பேசுவோம்
ஓகே ஓகே ஓ
புதுசா மதியானம் என்ன சமைச்சீங்க
மதியமா இன்னைக்கு வந்து நான் வந்து நார்மலா வந்து ரசம் புளி ரசம் தான் இப்ப தக்காளி ரசம்வச்சிருக்கேன் இன்னைக்கு கொஞ்சம் நான் டிஃப்ரெண்டா வச்சேன் அரநெல்லிக்கா தெரிமா உங்களுக்கு
ஆ தெரியும் சிஸ்டர்
ஆ அந்த நெல்லிக்கால வந்து நான் ரசம் வச்சே தோழி அத வச்சு
அப்ரோ தோழி
ஆக்சுவலி என்னன்னா என்னோட கொழந்தங்க வந்து நெல்லிக்காய வந்து நான் ஜூஸ் போட்டு கொடுத்து பாத்தேன் ஆக்சுவலி வெறுமனியா ஜூஸ் போட மாட்டேன் அதில வந்து என்னென்னா புதினா போடுவேன் லெமன் போடுவேன் கொஞ்சம் ஐஸ்க்யூப்லாம் போட்டு நல்லா அடிச்சு மிக்சில போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும் உண்மைமே நீங்க ட்ரை பண்ணுங்க கரும்பு ஜூஸ் மாரி இருக்கும் ஒரு நாள் புதுசா கொடுத்தோனா ரொம்ப ஹாப்பியா குடிச்சாங்க
ஆஹஹா அது எப்டி கசப்பா இருக்காதா தோழி
இல்ல தோழி ரெண்டு எலுமிச்ச பழம் போட்டீங்கன்னா இந்த ஐஸ் ஐஸ் கட்டி இருக்கு பாத்தீங்களா ஐஸ் கட்டி அந்த இப் சீஸ் சீஸ்ச மட்டும் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு இது பண்ணி குடுக்கணும் அதுல வந்து கொஞ்சம் புதினா எல புதினா கொஞ்சம் இஞ்சி அப்றம் லெமன் ஜூஸ் அந்த மாரி போட்டு அவங்களுக்கு வந்து நல்ல மிக்சி ஜூசர் மிக்சி இருக்குலா அதுல வந்து நீங்க குடுத்தீங்க அப்பனீங்கன்னா அது குடிச்சு அப்புற நல்லா பில்டர் பண்ணி குடுக்கு
ஆஆ
பண்ணி கொடுக்கப்போ வந்து அவங்க வந்து உண்மைக்குமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப கரும் ஜூஸ் மாதிரியே இருக்கும் ஒரு மூணு நாள் ரொம்ப ஹாப்பியா குடிச்சாங்க தோழி அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க எனக்கு நீ நெல்லிக்க அவங்களுக்கு தெரியாம நான் போட்டு கொடுத்து ஒரு நாள் வெட்டு றத கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு இதுல மம்மி நீ நெல்லிக்கா ஆட் பண்ணிதர அதனால நான் இது சாப்ட மாட் ன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சட்டாங்க
அது செரி
அதுப்றோ என்ன பண்ணா என்ன ஐடியாலேஸ் ஆ நீ இது வந்து நா யூடியூப் அந்த மாரி எல்லா பாக்கல இந்த ரசஸ்த்த வந்து நானே ஒரு நாள் ஃபிளான் போட்டே ஆ இவ்ங்ளுக்கு ரசோ வச்சுட்டு இருந்தே ஏ இந்த நெல்லிக்கா இடிச்சி நம்ம ரசம் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி அச்சரி இன்னைக்கி நா என்ன பண்ணேனா
உம் உம்
ரெண்டு நெல்லிக்கா எடுத்துக்கிட்டே தோழி ரெண்டு நெல்லிக்கா அப்றோ நா என்ன பண்ணே இடிக் கி தா செய்வே எப்பொழுதுமே இந்த கில் வச்சிருக்கோ குட்டியா அதுல மெளகு ஜீரகோ அது இந்த நெல்லிக்காய மிளகு ஜுரகத்த லைட்டா கொஞ்சோ முடிகிட்டு அதுக்கப்றோ இந்த நெல்லிக்கா ரெண்டு நெல்லிக்கா போட் டு சீட்ஸ எல்லா எடுத்துவே எடுத்து நல்ல இடிச்சுறுனு கொரப்பு நல்ல ச்சுருவாங்க நல்ல ஏன்னா மெளகு ஆல்ரெடி இடிச்சிட்டோ இத இடிக்கப்ப நல்லா எக் தம் குற குறன்னு இடிச் சு முடிச்ச பிறவு என்ன பண்ணு அதுக்கு பற நா என்ன பண்ண இதுகி மெளகு ஜீரகோ நெல்லிக்கா இதெல்லா தனியா எடுத்து வச்சுட்டு அதுக்குப்பற என்ன பண்ணுவ ரெண்டு மெளகா போடுவே ரசத்துக்கு வந்து மெளகா போடப்போ ஒரு டிப்ரேன் டேஸ்ட் வரு ரெண்டு மெளகா நீங்க மிக்சியில அரைக்கறனாவு இது எல்லாமே மொத்தமா போடுங்க ரெண்டு மெ மிளகா கொஞ்சோ கருவபிள்ள அப்புறோ ஒரு தக்காளி ஒன்னு இல்லன்னா ரெண்டு க்காளி போடுங்க ஏன்னா நீங்க வந்து புளினா சேக்கல நா தக்காளி மட்டும்தா சேக் க்கிற அந்த மாரி இருந்தா ரெண்டு மூணு நல்ல பெரிய தக்காளி இருந்தா ரெண்டு தக்காளி போடுங்க மெளகு போடுங்க ஜீரகோ போடுங்க ரெண்டு மெளகா கருவபிள்ள மெயின் கருவபுள்ள அதுக்கு பெறவு இந்த நெல்லிக்கா ரெண்டு நெல்லிக்கா போட்டு மிக்சியில கொற கொறனு திரிச் சிட்டு கடாயில எண்ணைய ஊத்தி கடுகு போட்டு அதுப்பற இந்த மஸ்லா போடணு மஸ்லா போட்டோ மஸ்லா போட்டு அரைச்சுக்கல்லு அத போட்டு லைட்டா வந்து நீங்க வத்தல்கில்லி உங்களுக்கு வத்தல் வேணும்னா இந்த எண்ணைய்லயே வத் தல் கிள்ளி போட்டுவோங்க நா போடுவே வத்தல்ல கிள்ளி போட்டு அந்த அனைக்கு என்னென்னைல நல்ல வதங்கப்போ கொஞ்ச மல்லிப் பொடியு மல்லிப்பொடி இல்ல மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அப்புறோ காயப் பொடி போட்டு கொஞ்ச தண்ணிய ஊத்திறணு மீடியமா உண்மைக்குமே ச செம ஸ்டேஷருக்கு ஏ பிள்ளைளுக்கு கண்டே பிடிக்கல இது வரைக்கு மம்மி இது என்ன ரசோ என்ன ரசோ அப்டின்னு கேட்பாங்க ஒரு டிஃப்ரெண்டான ரசோ வச்சு குடுத்த அன்னைக்கி அது போக புடலங்கா பருப்பு புசுறுபருப்பு போட்டு கூட்டு கீரையு வச்சு குடுத்தே
அது செரி அப்புறோ தோழி இது வந்து நம்ம வத்தல்னா சிகப்பு வத்தல் போட்டா
ஆ ஆமா ஏன்னா அது ரஸ்த்துல வத்தல் கிள்ளி போடப்போ அது நல்ல ஒரு டேஸ்ட்டா இருக்கு
ஆ அ டேஸ்ட்டா இருக்கு ஆமா வத்தல ரசத்துல போட்டாலே அது தனி டேஸ்ட்டா தா இருக்கு இங்க நாங்கனா நாங்க வந்து இதுவரயே வச்சதே இல்ல நீங்க இப்ப நீங்க சொன்ன மாரி எனக்கு இது இப்ப கேக்குறப்பவே அது எதோ வித்தியாசமா இருக்கு
நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மைக்குமே நல்லா இருக்கு நாளைக்கே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிஷ்ஷு வந்து உங்க கொழந்தைகள் சாப்படல இப்ப ஹஸ்பண்ட் எல்லா நெல்லிக்கா சாப்பிட மாட்டாங்க இந்த மாரி கடு குடுக்க போ வாரத்துல ஒரு நாள் குடுக்க போப்ப அவ்ங்களுக்கு நெறை நெறைய டெய்லி கூட குடுக்கலா ஆனா அவுங்க சாப்ட கது நம்ம என்ன பண்ண முடியு இந்த மாரி வந்து அறிநெல்லிக்கா ரசம் பண்ணி குடுத்தா அவ்ங்களுக்கு டுப் இது நெல்லிக்கா ரசமானே தெரியாது அவ்ங்ளுக்கு
அந்த அளவுக்கு இதா இருக்கு இங்கல்லா மெளகு ரசம்தா விரும்பி சாப்டுவாங்க எங்க எல்லாருமே எனக்குமே மெளகுரசோ அப்டின்னா
ருக்க முடியாது ஏன்னா வெள்ள பூடுஎல்லா போடுதமா வெள்ளப்பூடு நா நெறைய ரெண்டு வெள்ளப்பூடு போடுவே நா நல்லா வெள்ளப்பூடு போட்டு அத கொர கொய னுஅரச்சு எண்ணெயில வதங்கணு வதங்னோன்னே கருவாப்புள்ள கொத்தமல்லில்லா போட்டு எறக்கி வச்சிட்டேன்னா செம்ம டேஸ்டா இருக்கு உண்மைக்குமே கண்டுபிடிக்க முடியாது நீங்க நாளைக்கே செய்ங்க கேட்ட பாருங்க எதா வித்தியாச இருக்கா இதுல வந்து ஒங்களுக்கு வேணு ஒங்களுக்கு தக்காளி புளிப் பபே போது அப்டின்னு இல்ல ஒங்களுக்கு புளி வெனுன்னா கொஞ்ச போட்டுக்கலா கொஞ்சமா நெறயா வேண்டா நா வந்து தக்காளிய புளி போடல ஏனா நா தக்காளி நல்லா பழுத் த பழமா நல்லா நாட்டு பழமா இருந்துச்சு அதுலயே அரச்சி இது பண்ணே ஏன ஒடனே சாப்புட்றதுனால
ஆ அது சரி நா என்ன பண்ணனா இந்த இது இருக்குல்ல தோழி நா கொழந்தைங்கக வாட்டர் கொண்டு போவான்லா என் பையன்ல்லா அந்த வாட்டர்ல என்ன பண்ணுவன்டா அந்த நெல்லிக்காய கட் பண்ணி போட்டு விட்ருவே ஸ்கூலுக்கு போகுபோது வாட்டருக்குள்ள அந்த அர நெல்லிக்கா நல்லா கழுவி கட் பண்ணி போட்டு உட்டுட்டேன்னா அத அப்டி குடிச்சிருவா அவுங்க ஸ்கூல்ல அவுங்க மிஸ்ஸே ஆ இந்த மாதிரி பண்ணுங்க அந்த நெல்லிக்காயோட சாரு வேணா தண்ணில எறங்கும் போது அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது கொஞ்சோ இனிப்பு சுவையாவு இருக்கு ஒடம்புக் கு நல்லது அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லிட்டு அதுக்கற இருந்து நா அததா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கே இப்போ வர
கண்டிப்பா தோழி நா குடிச்சிரு குடுத்துருக்கேன தோழி எங்க ஹஸ்பண்ட் வந்து குடிக்க மாட்டாங்க அவுங்கள சொல்லுவே ஒரு நாளு அவுங்க வந்து வ வீக்லி ஒன் டைம் தா வருவாங்க ஒரு அரக் கிலோ பத்து இருவது நெல்லிக்கா வேங்கி குடுத்தே அவுங்களுக்கு தண்ணியில போட்டு குடிங்க அப்டினு ஆனா அவுங்க எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒர ஒரு ஒரு ஒரு லிட்டர்ல ஒரு நெல்லிக்கா போட்டா போது அவுங்க என்ன பண்ணாங்க எல்லா பூரா நாளு ஒரு நாள் ஃபுல்லா இந்த தண்ணியே குடிச்சிட்டு சளி பிடிச்சிச்சி அவுகளுக்கு ஏன்னா ஒரு லிமிட் இருக்குல்ல எல்லாது இப்ப ஒரு வாட்டர் பாட்டில் போட்டுனா ஒன்ஸ் அத காலி பண்ணிர்னு அதுல மறுபடி மறுபடி போட்டு போட்டு கண்டினியூஸா குடிக்கப்போ அது சத்து தா அது குளும நம்ம ஒடம்புக்கு வந்து சளி குளுமைய இருந்து அவுங்கள் சளி புடிச்சிட்டு அது அவுங்களுக்கு தெரியாது எனக்கு சளி புடிச்சிட்டு சளி புடிச்சிட்டு ஓயாம சொல்லிட்டே இருப்பாங்க நா சொல்ல டாக்டர்ட்ட போங்க என இது ஞாபகங்கள்லல்லா அவுங்க இப்டி பண்ணுவாங்கன்னு நா அப்டி சொன்னா அந்த நெல்லிக்கா குடிச்சதுல இருந்து தா எனக்கு சளி புடிச்ச மாதி இருக்கு அப்டின்னு சொன்னாங்க அப்ப நா சொன்னே இது ரொம்ப குளு ம உங்கள யார் அவ்வளக்காலு குடிக்கச்சொன்னா ஏ இப்டி குடிச்சீங்க அப்டின்னு சொல்லி கேட்டே நீ எப்ப எனக்கு ஏ இதெல்லா சொல்லல அப்டின்னு சொல்லி சொன்னாங்க எ கொழந்தைகளுக் குடுப்ப அவுங்க ரொம்ப நல்லா குடிப்பாங்க விரும்பி
அது சரி இல்ல நெல்லிக்காவ தண்ணில போட்டு குடிச்சாக்கா நமக்கு வந்து அது வந்து சளி புடிக்குமா நா இதுப்ப இப்பில்லா இது வரையு போட்டு குடுத்துருக்கே அந்த மாதி இது இது மாதிரியு பண்ணது இல்ல
ஆக்சுவலி இ நீங்க வந்து மழ சீசன் அப் அப்புறவு விண்டர் சீசன்ல போட்டு குடுத்தீங்கன்னா சளி பிடிக்கு கண்டிப்பா சளி பிடிக்கு இப்போ நீங்க வெயிலு காலத்துல போட்டு குடுத்தீங்கன்னா அது பிடிக்காது
இப்பதா எங்க ஊர்ல மழையாதா இருக்கு இங்க ஃபுல்லா அங்க எப்டி வேயிலா இருக்கா இல்ல மழையா இருக்கா
இங்க வந்து இப்ப சீசன் ஆரம்பிச்சதுனால கொஞ்சோ அப்பப்போ கால நேத் து நைட்டு மழ இருந்துச்சு அப்புற காலையில கொஞ்ச வாக்கிங் போண்ணு சிக்ஸ் ஓ கிளாக் எந்திக்கிற ஃபுல்லா ரோடு ஃபுல்லாவே ரொம்ப ஈரமா இருந்திச்சி சேரி அந்த அன்னைக்கு முத்தோ தொளிக்க வேண்டா அப்டின்னு சொல்லிட்டு உள்ள வந்தே செரி கொஞ்சோ வாக்கிங் தா போயிட்டு வருனு திருப்பி போனே கொஞ்சோ டிரெஸஸ் மாரி கொஞ்சோ தூறல் மாரி மழை பேஞ்சுட்டே இருந்துச்சி சேரி அந்த தூரல்லே லைட்டா வாக்கிங் பண்வோ கொஞ்சோ ஒரு ஹாப்பியா ஃபீல் ஆச்சி லைட்டா மழத் தூறல்ல அந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் வாக்கிங் பண்ணப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சி
அது சேரி இல்லத்தோழி நீங்க மல சைட்லையா இருக்கீங்க
நீங்க என்ன சமையல் பண்ணீங்க தோழி இன்னக்கீ
இன்னக்கீ நாங்க என்ன பண்ணோம்னா இன்னக்கீ சிக்கன் கொழம்பு வச்சோம் பையே ஒரே சிக்கன் சிக்கன் கேட்டுட்டே இருந்தான்னு சொல்லிட்டு சிக்கன் கொழம்பு வச்சாச்சு வச்சு சிக்கன் கொழம்பு இன்னக்கீ கிரேவி மாதிரிதா வச் சே எப்டின்னா நா வந்து இந்த வெங்காயத் த ஆட் பண்ணி வெக்க மாட்டே சிக்கன பொறிக்காம என்ன பண்ணுவேன்னா இந்த வெங்காயம் தக்காளி இருக்குல சிஸ்டர் அந்த ரெண்டயுமே என்ன பண்ணுவேன்னா ஆ மிக்ஸில வச்சு பேஸ்ட்டு மாதிரி அரச்சிப்பே அரச்சு குக்கர்ல் என்ன பண்ணுவேன்னா லைட்டா கொஞ்சோண்டு எண்ணெய ஊத்தி அஹ் அதுக்கப்பறம் வந்து அரச்சு வெச்சோம்ல அத அந்த இதுல ஆட் பண்ணி அதுக்கப்புறோ சிக்கன அதோட போட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு தண்ணி ஊத்தி அப்டி கலந்து ரெண்டு விசில் போட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு எண்ணயு அவ்வளவோ ஊத்துற மாதிரி இருக்காது மசாலாவும் எதுவு சேத்த மாதிரி இருக்கா
நீங்க ரைட்டு நா சொல்றது ஆனா வெங்காயோ பல்லாரி வந்து பச்சையாவே அது கூட மிக்ஸ் பண்ணிர்வீங்களா
இல்ல அடிச்சிர்வோ ஆமா நா வந்து பொடி உள்ளிதா போடுவே இந்த பொடி உள்ளி இருக்குல்ல உள்ளி இருக்குல்ல அத கட் பண்ணி பையனுக் குடுக்குறதா இருந்தா மசாலா எதுவு சேத்து குடுக்க வேண்டா அப்டிங்கறுதுக்காக இந்த பொடி உள்ளிய நா எல்லா உரிச்சு வச்சு அதுல தக்காளிய போட்டு ஆ ஒரு சின்ன துண்டு மொளகாய போட்டு மிக்ஸில போட்டு நல்லா அடிச்சிருவே அடிச்சிட்டு அததா அப்டி போட்டு ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி ஆஹ்ல்ல ஏற்கனவே அந்த சிக்கன வந்து மெளகு ஆ அது என்னது நம்ம இஞ்சி வெள்ளப்பூடுதா போட்டுன்னா ஆ நல்லா இது பண்ணிதா கலந்து வெச்சிர்ப்பே அத்னால அந்த சிக்கன அதுக்குள்ள போட்டு அந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி வச்சேன்னா ஆ பாக்குறதுக்கு நல்ல கிரேவி மாதிரி இருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கு
நீங்க சொல்றதா தொழி நீங்க சொல்ற அ மாரி எனக்கு ஒருத்தங்க சொல்லி குடுத்தாங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா சிக்கன் வந்து தொழி நமக்கான நேரம் முடிந்து விட்டது
செரிங்க தோழி அப்றம் பேசலாம் ஓகே
ஓகே
ம்
ம்
ஹலோ